ஹலோ கேக்குதா
ஆ அக்கா எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
கேக்குது எப்டி இருக்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்ற
நானு சும்மாதா சாப்ட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கே இன்னு கொஞ்ச நேரத்துல ஸ்லீப்பிங் டைம் வந்துரு நீங்க
ஆனா நானுமே நாளைக்கி கொஞ்சோ வெளிய போற வேல இருக்கு அதனால நானுமே
ஓகே ஓகேங்கக்கா கிட்ஸ் எல்லா தூங்கிட்டாங்களா
இல்ல இல்ல இன்னக்கி நாங்க கொஞ்சோ லேட்டு நாங்க வெளிய போயிட்டு வந்தோமா அதனால வந்து அப்டியே ஆ நைட்டு சாப்பாடே இப்பதா சாப்ட்டோ இ இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ற அப்பதா நாங்க ஆ வெளிய சாப் ல்லான்னு போனோ பட் அங்க அங்கவே வெளிய ஒக்காந்துட்டு இருந்தாங்களா ஆ இது ஒண்ணு செட் ஆவாது நம்ம வீட்டுக்கு போயிடலா ரொம்ப டைம் ஆயிடுச்சி அப்டின் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோ
ஓகே ஓகே ஓகே கடைகள்ல எல்லா ரொம்ப கிரவ்ட்டா இருந்ததா
ஆமா இப்போ எல் எல்லா ஸ்கூல்ல எல்லா ஓபன் பண்ணிட்டாங்க இல்லயா எங்க பாப்பாக்கு இல்ல எங்க பாப்பாக்கு நே ஆ அடுத்த வாரோ அ ஸ் கூல் ஓபன் பண்ணதுனால க எல்லா பேக் வாங்க இது வாங்க அது வாங்க எல்லா ரொம்ப கூட்டமா இருந்துச்சுங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே ஒரு நீங்க பேக்லா வாங்கலா ஷாப்பிங் போயிருந்தீங்ளா
ஆஹா அதெல்லா நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டோ சும்மா போர் அடிக்குது ஆ மோ காலைலந்து ஏ பையன வச்சு ட்டு சமாளிக்கிர்தே எனக்கு பெரிய வேல அவனுக்கு வந்து எப்டின்னா இருவத்தி நாலு மணி நேரமு வெளியவே இருந்தாலு அவனுக்கு அது பத்தவே பத்தாது அதுனால இப்ப நானு என்ன பண்ணிட்டே நாங்க வந்து ஊர்ல ஊருக்கு போனோ ஊருக்கு போகும்போது அங்க வந்து வெளியவே விளயாடி பழகிட்டா இப்ப இங்க வந்து நா அடச்சி வச்சிட்டே
ஓகே ஓகே
அதுலருந்து அவன வெளிய கொண்டு வரனு காலைலருந்து ஒரே அழுதுட்டேருந்தானா வெளிய போலாட்டு அதுனால வெளிய கூட்டிட்டு போனோ
ம் ம்
அப்றோ வேறென்ன விசேஷம்
வேற என்ன அ என்னனா டெய்லியு ஆபிஸு வீடு அதுதா விசேஷோ ஒரு பெரிய விசேஷோ இல்ல பாப்போ நாளைக் சாட்டர்டே கொஞ்சோ ஒர்க்கு போயிட்டு சீக்ரோ வந்துர்லா நெனைக்குறே
அ சாட்டே ஹாஃப் டேவா எப்பயுமே
ஆஃப்டேன் கெடையாது சாட்டர்டேனாவே கொஞ்சோ ஓபி அடிக்கிற டேனு வச்சுக்கோங்ளே போயிட்டு ஒ ரெண்டு மணி மூனு மணிக் கெளம்பி வந்துர்லா எல்லா நாளுமே அப்டிதா கொஞ்சோ சீக்ரோ வந்துர்ற வந்துட்ருக்க மந்த் ஆரம்பத்துல சாட்டர்டேங்குறதுனால பெருசா கண்டுக் மாட்டாங்க அப்டியே வந்துர்லா ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேல அப்டியே சாப்டுட்டு ஆபீஸ்ல அப்டியே கெளம்பி வந்துர்லா நாளைக்கு நீங்க எங்கவ் என்ன பிளானு
நாங்ளா நாளைக்கீ எங்க பாப்பாக் கு ஒரு டோர்னமெண்ட் இருக்கு அதுனால கூட்டிட்டு போனூ நா எப்பயுமே அவருதா கூட்டிட்டு போவாரு ஆ நாளைக்கு வந்து கொஞ்சோ வண்டி சர்வீஸ்க்கு விட் டுர்க்காங்க சோ அத வந்து எடுக்கனு அதுவு இல்லாமய் ஏ பையெங்கிட்டர்ந்து கொஞ்சொ தப்பிச்சி போக டைம் ஒரு இது குடுத்துருக்காங்க அவர்கிட்ட இருப்பா அவ ஆனா அவரு வந்து என்ன பண்ணுவாரு இல்ல இல்ல உன்ன விட்டு அவ இருக்க மாட்டான் சொல்ட்டு எந்நேரமூ அவன வச்சுக்க சொல்வாங்ளா
அவரு தப்பிக்கிறக்காக ஒங்கள வந்து அப்டி சொல்லீர்றதா
ஆமா அவ ரொம்ப அப்பா பையந்தா எப்பயுமே அப்டியோ அட்டப்பூச்சி மாரி ஒட்டினே இரு பா இருந்தாலுமே வந்து ஆ எங்கனா வெளியருந்தீங்னா கூட்டிட்டு போனா நீ புடிச்சிக்கோ நீ புடிச்சிக்கோன் சொல்லிருவாங்க சரி அதுதா நாளைக்கி இ ஃபஸ்ட்டு வாட்டி நாங்க ட்ரை பண்ண போறோ அவர விட்டுட்டு நா கூட்டிட்டு போறே அப்டின் சொல்லிட்டு
ஓக்கே ஓக்கே ஓக்கே
அப்பறமா பின்னாடியே வந்துருவாங்க அது வேற விஷியொ ஆமா அவுங்க அப் அப்புறமா வருவாங்க இந்த சாட்டடே சண்டேனா எங்களுக்கு இப்டி போயிடூ
ஓக்கே ஓக்கே டோர்னமெண்ட் பக்கத்துலேவா இல்ல கொஞ்சொ தூரமா கூட்டிட்டு போவீங்ளா
கொஞ்சு தூரமாதாப்பா கூட்டிட்டு போனு ட்ரெயின்ல கூட்டிட்டு போனு காலையில ஏழு மணிக்கு ட்ரெயின்னு இன்னு அவ தூங்கல
ஓக்கே ஏ இன்னு தூங்காம வச்சிருக்காங்க ஏ இருக்காங்க மணியு பாத்தீங்கன்னா பத்தரைக்கு மேல ஆயிடுச்சு
ஆமா அவ வந்து கொஞ்சு நைட்டு ஒரு மாரி நீங்க ஒரு மணி வரையு தூங்காம இருந்தா கூட தூங்காம இருப்பா ஆனா காலையில ஏன்சிக்கவே மாட்டா அவ வந்து எங்க என் என்ன ஆ நா நைட் ஷிப்ட் போரதுனால ஆமா என் கூடவே உட்காந்துட்டே இருப்பாளா அதுவே அவளுக்கு ஹேபி சின்ன வயசில அதது எங்களால நா ரொம்ப நாளா மாத்த ட்ரை பண்ற அதுனால முடியல ஆனா என் பா தம்பி வந்து ஆ படுத்தா டக்குனு தூக்கிடுவா
ஓக்கே ஓக்கே
ம்
அப்படிதா நல்லது
ஆமா அவ கொஞ்சு ஃபஸ் முன்னாடி எல்லா என்ன பண்ணுவோ கொஞ்சு கஷ்டப்பட்டு தூங்க வைப்போ இப்பல்லா படுத்தா டக்குன்னு தூங்கிடுரோ அவ தா வந்து நைட்ல அவள பாத்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு தானா பேசினிருப்பா அவ்ளோ அவ்வளோ சீக்கிரோ தூங்க மாட்டா
உம் சில கொழந்தைகளுக்கு நைட்டு தா பயங்கர ஆக்டிவ் ஆகி கத சொ
ஆமா நாங்க சொல்லுவோ ரொம்ப ஹ ஹைப்பர் ஆக்டிவ் ஆகாத நியுவ் ஆகாதே தம்பியு ஆக்கி விடாதா ஆனா அப்ப காலையில இருந்து ரெண்டு பேரு ஒண்ணதா இருப்பாங்க ஆனா அப்பெல்லா விளையாடாத அப்பல்லா விளையாடவே மாட்டாங்க அந்த ஒன்பது மணி ஆச்சு நா தா எங்க வீட்டுல மட்டு கத்துற சவுண்டு கேட்கு டெய்லி நாங்க ஆக்சுவல எப்படின்னா ஆ ஸ்கூல் படிக்கும் போது கூட ஃப்ரைடே ஆனா புக்கெல்லா எடுக்கக்க கூடாது அப்பா வ க்கு முன்னாடியே எல்லா ஹோம் ஒர்க என்ன இருக்கோ எல்லாமே முடிச்சிருனு சாட்டடே சண்டே புக் எடுக்க கூடாது அந்த அதுலக்க தெளிவா இருப்போ படிக்கிறதுக்கு எது வந்தாலு சரி எக்ஸாமே வந்தாலு அவ்வுளோ அழகா அந்த சாட்டடே சண்டே புக்கு எடுக்க மாட்டோ ஜாலிய எதுனா மூவி பாத்துட்டு அது மாதிரி பண்ணுவோ ஆனா ஆ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டைம்ல தா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா ரியாக்ட் பண்ணுவாங்க
ஆ ஓக்கே ஓக்கே ஆ ஃபிரியா அந்த டைம்ல கொஞ்சு எல்லாரு ஃப்ரீயா இருக்க டைம்ங்கிறதுனால பேசிட்டு விளையாண்டு இருக்காங்களா என்னமோ
அப்புறோ உன்னோட ஃபஸ்ட்டே ஆஃபீஸ் எப்பிடின்ந்துச்சு
என்னோட ஃபர்ஸ்ட்டே வந்து அ
உம்
ஒரு மாரி நெர்வஸா இர்ந்துச்சு எப்டி இருக்குன் தெரியாம ஆன் ஜாலியா இர்ந்துச்சு ஆ
அது அது நம்ளுக் வேல கெடச்ச உட்னே ஒரு சந்தோஷோ இருக்குல்ல அது எப்டி இர்ந்துச்சு
ஆமா அ சந்தோஷந்தா அ ரொம்ப ஹேப்பியா தா இருந்துச்சு
ம்
அ ரொம்ப ஹேப்பி ஒரு ஒரு இன்ட்டு ஒரு ஆர்வோ எப்டி இருக்கு கத்துக்வோமா கத்துக்கணு அந்த மாரி இர்ந்துச்சு அவ்ளா தா அப்றோ என்னது உங்களுக்கு எப்டி இருந்துச்சி
நானா நான் வந்து
ஆ
எதோரு ஜாலியா இர்ந்ச்சு அப்போ அப் போல்லா தெரியாது ஆனா ஃபஸ்ட்டு மன்த் அந்த சேல்ரி வாங்கும் போது ஒரு ஹேப்பினஸ் இர்க்கு அது அது என்னனா நம்ம வந்து எ ஆ நம்ம வாங்னதே கொஞ்ச அமௌண்ட் தா இருக்கு பட் அத வெச்சு நம்ம பெருசா ப்ளான் பண்ணும்போது ஒரு படத்துல சொல்வாங்களே இதோ இது வேணுமா இது வேணுமா அது வேணுமா என்ன வேணும் சொல்லு நா வாங்கி தரே அப்டின்ட்டு அது மாரி இருக்கு
ஓகே ஆ நா ஃபஸ்ட்டு மன்த் சேலரி நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வாய்ங்க்கலா அப்டின் தோணு ஆனா வந்து ரியாலிட்டி கொஞ்சோ வேற மார்ருக்கு
வேற மாரி இருக்கு நீங்க என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு மன்த் சேல்ரில
நா என்ன பண்ணே எங்க வீட்டுக்கு அ பாப்பா இருக்கா அவளுக்கு ட்ரஸ் எடுத்துட் போனே அதுக்கப்பறோ எ அம்மாக்கு ட்ரஸ் எடுத்துட் போனே
ம்
அ அம்மா அப்பாக்கு ட்ரஸ்ஸு பாப்பா அக்கா பாப்பாக்கு ட்ரஸ் எடுத்துட் போன அப்றோ அ வேறென்ன பண்ணே என்ன பண்ணே என்ன பண்ணே அதுக்கப்றோ அவ்ளோதா பண்ணே ட்ரஸ் எடுத்துட் போனதோட செரி அதுக்கப்றோ ஒரு பென்ரைவ் வாங்குன எனக்கொரு தேவை இருந்துச்சுன் சொல்ட்டு ஒரு பென்ரைவ் வாங்னே அப் றோ ஃப்ரெண்டு கூட கடைக் போயி சாப்ட்டோ
ஆ நாங்க கூட என்ன பண்ணுவோ நீ சொன்ன மாரி ஏ அ ப்பல்லா வந்து நாங்க வெளிய இருப்போ இல்லியா அத்னால வந்து சேல்ரி வந்தோன்னே இப்பயு நாங்க அது பண்ணுவோ சேல்ரி வந்தோன்னே ஏ இது சாப்டுவோ அந்த ஃபஸ்ட்டு ம் மொ அஞ்சு நாள்ல ஒரு நாள்ல போய்ட்டு நல்லா நைட்டு சாப்பாடு சாப்ட்டுட்டு அது ஒரு சந்தோஷோ நடுவ்லியு போவோ பட் ஆனா அந்த ஃபஸ்ட்டு அந்த சேல்ரி வந்துட்டோன்னே ம் போவோ பாத்தியா அதுக்கு ஒரு தனி சந்தோஷமா இருக்கு
அ அ அ அ அ அதா நமக்கு நம்மளே ட்ரீட் வெச்சுக்கிற மாரி
ஆமா அதே மாரிதா நெறைய ப்ளான் பண்ணுவோ ஆனா ஒன்னுமே நடக் மே நடக்காது அது வேற விஷ்யோ ஆ நெறைய தேவ இல்லாத செலவு தேவ இல்லாத செலவுன் சொல்ல முடியாது நாங்க நெனைப்போ அந்த மந்து ஹா எங்கயு ஹாஸ்பிட்டல்லா போ கூடாது அப்டின் டு ஆனா கரெக்டா பாத்தா கரெ ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்டர்ஸ் உனக்கு எப்போ வரு ஃபஸ்ட்ட் அந்த பத்தாந் தேதிக்குள்ள சம்பளோ வந்துருமா
எனக்கு கரெக்டா முப்பத்தி ஒண்ணு இல்ல முப்ப அந்த மாசோ எத்த எந்த டே லாஸ்ட் ஒர்கிங் டேவோ அந்த அப்பா வந்துரு இப்ப வந்து இருவத்தி ஒம்போது தா வந்து அ இருவத்தி ஒம்போது தா ஆ சனிக் இருவத்தொம்போ சனிக்கெழமன் வச்சுக்கோங்க முப்பது ஞாயித்துகெழம வருதுனா‌ அப்ப இருவத்தொம்பதே வந்துரு பந்த மாரி லாஸ்ட்டு ஆமா மந்த்ல லாஸ்ட் வொர்க்கிங் டே
ஆ எனக்கூ அப்புடிதா வந்துச்சு ஆனா இப்ப எங்க வீட்டுக்காருக்கு வந்து எப்டின்னா இருவத்தெட்டாந் தேதி போட்ருவாங்க
அது எப்டி இருக்குனா அந்த இருவத்தெட் டாந்தேதி ஈவ்னிங் போட்ருவாங்க இருவத்தி ஒம்போபது அது நாலு நாள்லே நாங்க காலி பண்டுவோ அது எவ்ளோ சேல்ரியா இருந்தா நா அவங்க வந்து நா நா வந்து பஸ்டு நனைப்ப நம்ம வந்து ஒரு கொஞ்சோ ஒரு ச கம்மி சேலரியா இருக்கும் போது‌ அ பெ ந நம்மள விட நினறைய வாங்கும் போது பாரு அவங்களுக்குலா இந்த கமிட்மெண்ட்ஸ்லா எதுவுமே இருக்காது ஆ அப்ப அவ்வ நம்ளுக்கு அவ்ளோ மெச்சூரிட்டி இருக்காது இல்லியா இப்போ அப்டிதா ‌நா இருப்ப நம்ம வந்து அந்த சேல்டி வாங்கும்போது நம்ம ரொம்போ செலவ் பண்லா அப்டின் நெனைப்பே
ஓக்கே
ஆ என்னாச்சு டைமாயிட்ச்சுங்களா
ஆ ஆமாக்கா நா கொஞ்ச நேர கழிச்சி கூப்புறே ஓக்கே அ அ அ அ